வணக்கம் ம் நல்லா இருக் ங்களா
நல்லா இருக்கே மேடம் நீங்கதானே சொல்லுங்க
சொல்லுங்க
சொல்லுங் சொல்லுங்க மேடம்
ஆ கொஞ்சம் சவுண்டு கம்மியா கேக்குது நீங்க பேசறது
கம்மியா கேக்குதா இது அப்பயுமே அப்டிதான் மேடம் இருக்கு
அப்டியா சா ஆ இப்ப கிளியரா இருக்கு
சொல்லுங்க மேடம் என்ன பண்றீங்க
இப்ப எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க
நா வந்து நாக்பூர்ல இருக்கன் மேடம்
சரி சார் நாக்பூர்ல எதுவும் சுத்தி பாக்க எடம் உங்களுக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கு புடிச்
து எனக்கு தெரிஞ்சி பெருசா சுத்தி பாக் சின்ன சின்ன எடமா இருக்கலாம் பெருசா சுத்தி பாக்கற மாரி இருக் கிற மாரி எனக்கு தெர்ல மேடம் ஆனா இங்க இந்த ஆரஞ்சு பழம் நல்லா வெளயு ஆரஞ்சு பழத்துக்கு ஃபேமஸான ஊரு இங்கிருந்து ஆரஞ்சு குலோன் இந்தியா முழுக்க போவும் நல்லா சுவிட் டான ஆரஞ்சு கெடைக்கும் கொடா ஆரஞ்சின் சொல்றோம்ல்ல அது இங்க வந்து ஆமா சார் இந்த அத டிப்பன் பண்ணி வந்து தொழில்களா இருக்கும் அதுத அந்த ஆரஞ்சு பழத்தில செஞ்ச ஸ்வீட்டு ஆரஞ்சு கொளத்து மிட்டாயி அந்த மாரி இதல்லாம் இங்க நறையா கிடைக்கும் மேடம் டேஸ்ட்டா இருக்கும் ஆரஞ்சு பழன்னா டேஸ்ட்டா இருக்கும் ஊரு ஒண்ணு நா இது வரை கு தேடி பாத்ததில்ல சுத்தி பாக்கற மனசு மனநிலையில இல்லாதனால என்ன அப்டி என்னா இந்த ஊர்ல சுத்தி பாக்கறதுக்குன்னு ஒன்னும் நா தேடனதில்ல நாம காலையில போனா வீடு ரூமுக்கு சாந்தரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தோமா தூங்கணுமா காலையில கார் வண்ச்சா ஏறி வருவ அந்த மாரிதா போய்ட்டுருக்கு ஓ ஆ சுத்தற ஆர்வலாம் போயிருச்சு மேடம் ரொம்ப நாளாச்சி
ஆ நீங்க ஆமா நீங்க இவங்க எப்பவும் சுத்திட்டே இருக்கறதுனால உங்களுக்கு சுத்தற ஆர்வம் போயிடுச்சி
ஆமா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா வழி சொல்லுவன் நானு கரெக்ட்டா ஹோட்டல்ஸ் தெரியு எல்லா எங்கந்த டூரிஸ்ட் ப்ளேஸ்லா சொன்னிங்கன்னா அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ்ஸு எத்தன கிலோமீட்டரு எங்க பஸ் நா சொல்கிறதெல்லா பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு கா டேக்ஸி வச்சிட்டு போற மாரி இருக்காது நா சொல்றலா ட்ரான்ஸ்போட் த்த அந்த ஊர் சீப்பா பஸ்ல் போறது டாக்ஸியில போ இதில ட்ரெயின்ல போறது கவுர்மெண்ட் பஸ்ல போறது நாம் இங்கருந்து டூரிசம் போனா என்ன பண்ணுவோ இங்கேருந்து ஒரு ஒரு டூரிஸ்சா புடிச்சா அவ வண்டியா காரா அரேஞ் பண்ணி் அவள காசு வாங்குவோ பாத்திங்களா அவ சொல்ற ஐம்பதாயிர ரூவா ஐம்பாயிரரூவாகிலா த்து எதோ சொல்லுவா ஒரு அஞ்சி ஊரு சொல்லி அம்பாதயிரூவான்றோ கூட்டி கழிச்சி பாத்தா ஒரு பாத்தாயிரரூவா கூட வராது அதெல்லா அவள ரேட் சொல்லுவானுங்க நா அந்த டூரிச்சம் மாரி இல்லாம மக்களோட மக்களா போறனால எல்லா எனக்கு தெரியு பஸ்ல போறது இங்க இருந்து இங்க இருந்து பா அம்பது கிலோ மீட்டருக்கு டேக்ஸி புடி ஆட்டோ புடிங்கானா நா அங்க இந்து இ இந்த முன்னாடி இந்த வாச இன்னு ஒரு பஸ்ஸு கெடைக்கு போனா அஞ்சுரூவா டிக்கெட்டுங்க போயிட்டு வ போயிரலா அப்பிடின்னு சொல்லுவ அந்த மாரி பழக்கம் நம்மளுக் அ தங்கர ஹோட்டல்ஸ்லா தெரியும் டூரிசம் டூரிசம் பத்தில இருக்கிற ஹோட்டல்ஸ்ல்லா தெரியு நம்பர் வச்சிருப்பே அந்த ஊருக்கு போனா புக் பண்ணிடருவே புக் பண்ட்டு அந்த ஊருக்கு போயிருவே நா அப்பிடிதா பண்ணு
நல்லது நல்லது சார் ம் எங்களுக்கு இந்த மாரி நாலேஜ்ல்லா இருக்காது வீட்யே இருக்கே எங்களுக்கு பாத்தீங்கன்னா
அதெல்லா நம்ம ஒருத்தருனு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க நல்லா ஆளுங்கலா கெடையாது மேடம் ஏ ஏ வாழ்க்க அண்ட் சூழ்நில சந்தர்ப்பம் புரிஞ்சுகிறே உங்களோட வாழ்க்க உங்க சூழ்நில ச உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அவ்ளதா இதெல்லா பெருசா பேசி க்குல்ல எனக்கு தெரிஞ்சத சொல்ல இன்ஃபர்மேஷன் இன்பர்மேஷன் கேதர் பண்றீங்க நீங்க எனக்கு எதா சொன்னீங்கன்னா நா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறே அவ்ளதா நீ யாரு எல்லா தெரிஞ்ச சந்தியமா ஜாலியா இருக்கும்ன் அர்த்த ஆயிருராது வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஜாலியா தெரியு என்னைய கேட்டதா தெரியு எவ்ளோ கஷ்டனு
எல்லா தெரிஞ்சவங்க எல்லா அறிஞ்சவங்க ஒருத் தவங்க
அப்பல்லா இல்ல மேடம் யாரு கெடையாது அப்பெல்லா கிடையாது அதா அதனால அதெல்லா ஒன்னு இது கெடையாது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலா நாளைக்கு நம்ம என்ன மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு தெரியனு சொல்றீங்க ஒருத்தங் இங்க இருந்து டெல்லிக்கு நா ஐம்பதாயிரூவா கேக்றேனா ஐம்பதாயிர ஆகாது ஏயா அ ரீல் சொல்ற பத்தாயிரூவா கூட ஆகாது நம்ம சொல்லா இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணு இல்ல அதுக்காக சொல்றே இந்த மாரி விஷ்யங்கள் நெறைய இருக்கு போய்கலா நீங்க ஒன்னு வெளி வெளிய இருந்த அதா உங்க வீட் இருக்கிறது தெரியுமே எங்க வெளியில எங்கு போகலயா பசங்களோடு டூரு கீரு
ஆமா வீட்டுகாரதா அழச்சிட்டு போவாங்க டைம் இருக் இருக்கருப்ப நாங்க நெறய நெறய ஆன்மீக டூருதா அழச்சிட்டு போவாரு எங்கள பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போவோ திருப்பதி போவோ ஆ திருவண்ணாமல அந் இந்த மாதிரியான ஊருக்கெல்லா அ அழச்சிட் ட்டு போவாங்க எடயில இருக்கிற கோயிலு அந்த மாரி இப்ப கொடைக்கான போவோ ஆ அடி க்கடி கொடைக்கானல் போவோ குற்றாலம் போவோ அடிக்கடி ஆ இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா
ம் ஆ ஆ சேரி சேரி ஆமா கோயில்கள் நெறய இருக் அ
ஆமா அது கும்பகோணம் வந்து கோயில்களின் ந வராது கோயில் வந்து நெறய இருக்கிற ஊர் வந்து கும்பகோணம் எங்க ஏரியால ஒரு நல்ல ஃபேமஸான கோயிலிருக்கு தியாகராஜர் கோயில் சொல்லிட்டு அதுல தேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ச ஆசியாவிலேயே பெரிய
பெரியத்தேர் கேள்விப்பட்டிருக்க தெரியு கேள்விப்பட்டிருக்க நா ரீசன்ட்டாக்கூட வந்தங் மேடம் சிதம்பரம் சீருகாழில்லா ஒன்ஸ் வந்தோ அப்பறோ அந்த பூம்புகார் போன பொங்கலுக்கு வந்தோ ஃபேம்லியோட வந்து ஒரு டூர் போனோ
நல்லது நல்லது
அ நா எப்பயுமே பிளான் பண்ணா ரெண்டு பிரிச்சு பண்ணுவே மேடம் டூ டேஸ் கோயிலு ஒன் டே கோயில் ஒர் நாள் வந்து பசங்களுக்கு என்டர்டெய்ன்மெண்ட் அந்த மாரி செலக்ட்பண்ணி போவோ
ஆ
அப்டி செலக்ட் பண்ணிப்ப இப்ப பெரியவங்களுக்கு அம்மாப்பாலா கோவிலுக்கு ஒரு நாளு ஒரு நாள் இப்ப வந்தது நாங்க அங்க வரம்போது பொங்கலன்னிக்கி வரும்போது ஒரு நாள் சிதம்பரம் இது சீர்காழி அதெல்லா பாத்துட்டு அப்றோ ஒரு நாள் அந்த பூம்புகார்க்கு போனோ பூம்புகார் இது அதெல்லா போயிட்டு வந்தோ அ எனக்கு ரொம்ப பிடிக்கு எனக்கு கோயிலு இப்டி சுத்றதுல கோயிலு இந்த இது பீச்சு அதல்லா சுத்றது பிடிக்கு அது சா எப்பயாவது வருவோ நாங்க ஏன்னா கோயில்தா ஜாஸ்தி எனக்கு கோயில் போறது ரொம்ப பிடிக்கு பட் சூழ்நிலை எல்லா வரணு பத்தீங்க்ளா ஊட்டி வாங்க அதே மாரி நா நா கோயம்புத்தூரு நானு ட்டி சைடு வாங்க ஊட்டி குற்றா ஊட்டி அப்றோ வால்பாறை அதெல்லா நல்லார்க்கு அப்றோ பொள்ளாச்சி சைட்லா நல்லார்க்கு அங்க நல்லார்க்கு
பசங்க லீவுன்னா கூட்டிட்டு பேய்டுவாங்க எங்க கியக் இருக்கறாங்களா கூட்டிப்போவாங்க அதிகமா நாங்க போ பத்தீங்கன்னா குற்றாலமு கொடைக்கானல்தா அதிகமா போவோ
ம் ம் ம் செட் ஆயிரு ஒங்களுக்கு ஏன்னா நாங்க அப்டிதா இந்த பக்க ஏரியால இருக்ற நாங்க அடிக்கடி ஊட்டி போவோ பைக்லே போயிருவோ எங்களுக் பக்க அறுவது கிலோமீட்டர் நெனக் கீழருந்து மேல ஏற்னா ஊட்டி எங்களுக்கு ஃபிரண்டு அடிக்கடி ஊட்டி போவோ அப்பறோங்க ஊட் ஊட்டி ட்ரெயினு அது மாரி இப்போ போவோ அடிக்கடி போவோ ஊட்டி ரெகுலரா போவே ஒங்களோட எனக்கு ஊட்டி ரொம்ப பக்கோ எதோ தேவயான சட்டே சன்ட் பைக்கைப்புடி ஏறு அப்டின்னு ஏறி பஸ்ஸோ பைக்கோ ஏதோ ஒன்னு பாத்து ஏறிருவோ அது இப்டி போனாதா மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு சும்மா வீட்லயே ஒக்காந்து வெளியவே வேலய பாத்துட்டேருந்தா வேலையாகாது எ ஒய்ஃபும் பட் அவுங்க்ளு கொஞ்சோ ஊர் சுத்தல ஆர்வம் நாங்க வீட்ல போய் டி வியே பாக்க மாட்டோ பெரும்பாலு டி வி பாக்க மாட்டேங்க வெளிலதா சுத்துவோ பெரும்பாலு நாங்க வந்து டி வி பாக்றதே ரொம்ப கம்மி வீட்ல இருந்தனா எதனா பைக் எங்காச்சு பக்கத்துல எங்க தெருவுக்கு பக்கத்துல மாலுக்கு ஏதோ ஒரு பார்க்குக்கு அப்டிதா சுத்துவமே தவுர ஒக்காந்து சினிமாவே பாக்க மாட்டோ நாங்க சினிமா பாக்குற பழக்கமே கெடயாது
அப்டியா மூவிக்குல்லா போகவே மாட்டீங்ளா
போனது நாங்க ஃபேமிலியா மூவி போனதே கெடயாது கல்யாண ஆயி பத்து வருஷோ ஆச்சு நா ரெண்டே படந்தா ஒய் மா ஒய்ஃப் ப்பு நானு சேந்து நா பாத்தது ரெண்டே படந்தா எனக்கு ஆர்வோ அதிகோ சினிமா பாக்கர்து நெறய படம் பாப்பே அவுங்களுக்கு ஆர்வ இல்லாதனால என் எனக்கு நா படம் பாக்கற்தே விட்டுட்டே பாப்பே நா ஏதோ மொபைல்ல பாத்துப்பே இல்ல வேற ஏதாச்சுல ஏதோ இது ஹாட் ஸ்டார் அந்த மாரி எல்லா பாப்பே எல்லா ஊருக்கு போயிட்டாங்கனா வீட்ல யாருமே இல்லனா போய்டு தேட்டர்ல போய் படம் பாப்பே ஃபேமிலிய போறது கெடயாது அவுங்களுக்கு விருப்பம் இல்ல சினிமா சினிமால ஆர்வு இல்லாதனால நானு அவுங்கள நல்லதா போச்சுன்டு பண்றதில்ல போனா அது போனா ஆயிர்பா ஆயிர்தைனூறு வந் அதுக்கு வெளிலியே கூட்டிட்டு போயிர்லா அதுக்கு டூரே கூட்டிகிட்டு போயிடுவோ மினி டூரே எங்க கேரள உங்களுக்கு பக்கோ நாப்பது கிலோமீட்டர் தான்ட்னா எனக்கு கேரளா வந்துடு அங்க இருக்குற பீச்சு அது இதுன்னு போய்ற்லா அதுக்கும்போலா பக்கோ தா எனக்கு கேரள ஃபாட்டி கிலோமீட்டர் தாண்ட்னா அதுக்கு சில தேட்டர்ல போய் மால்ல போய் ஆய்ரோ ஆயிரத்து ஐனூரூபா குடுக்கற்துக்கு வா நம்ம டூரே போலான்ட்டு ஒரு ட்ரெயின் ஏர்னோம்னா ஒரு மூனுமணி நேரோ கேரளாகுள்ள போய்ரலா கொச்சின்னு அ அதெல்லா உள்ள போனா நல்லாருக்கு அதரம்பள்ளி ஃபால்ஸு அதெல்லா நல்லாருக்கு அது கூட
நல்லது - நல்லது இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கனா எங்க வீட்டுக்காருக்கு சினிமால ரொம்ப ஆர்வ தா பசங்களு பாத்தீங்கனா விஜய் படோ அந்த மாதிரிலா படோ வந்துட்டுன்னா தேட்டருக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க இப்ப கூட கருப்பு படம் பாக்கனும்னு ஒரே அடோ
உம் - உம் ஏ பசங்கல்லா குட்டி பசங்க அதனால அது படத்து மேல ஆர்வோ கெடையாதுங்க அதனால நா தப்சிட்ருக்கே அவனுக்கு கார்டூனு இது இததா பாப்பானுங்க ஆ அதனால நா தப்சிட்ருக்கே இல்னா படம் பாக்க பெரிய பசங்களாயிட்டானுங்கனா நா அது ஒருத்தெல்லா இது பண்ண முடியாது அவுங்க போறதுக்குலா பசங்க அவுங்க ஃப்ரென்ஸ் எல்லா சினிமாவுக்கு போவாங்க இது போல கேக்க தா செய்வாங்க கொஞ்சோ கீழ அவனுங்ள படம் பாக் கா ஆர்வம் கா நா ஏற்படுத்தல அவ்ளோ தா நல்லதா எல்லாமே தா பா உம் படம் பாக்கணு எல்லாவதுல்ல இருக்கு யாருக்கு என்ட்டர்டெய்மெண்ட் எது குடிச்சுகிட்டே போக வேண்டியது த சார் சொ்கன்
ஆமா இங்கே அதிகமா டி வில பாத்தீங்கனா அந்த காட்டூன் சேனல் தா அதிகமா ஓடு
எங்க வீ காட்டூன் சேனல் தா பாத்துட்டு இருக்கே அதனாலே டி வியு பாக்க மாட்டேங்க டி வி பாக்க விடமாட்டாங்க ஏதாவது நியூஸ் கீஸ் பாத்தாலு விட மாட்டாங்க ட முடியாது ஆமா அப்பதா பண்ணுவானங்க இங்க கத்திகிட்டு ஆப் பண்ணிட்டே சத்தம் போடுறது கத்தி ஆர்பாட்டோ பண்றதுக்கு அய்யோ வேணாப்பா நா டி வி யே பாக்கலடான்டு நா போய்ருவேங்க இதுக்கலா போயி அவங்கிட்ட சண்ட போட முடியுமா அடிக்க முடியுமா
ஆ சரி
உத்தி குடுத்துட்டு தா போனு ஏ யார் மூலியமா இந்த ஆப்குள்ள வந்தீங்க சார் எனக்கு உங்க ஒய்ஃப் சொன்னாங்க மேடம்
சரிங்க சார் ஆ சரி நீங்க ஒங்க நீங்க வேற என்ன ஒர்க் பண்ணலானு சொன் நீங்க வீட்லருந்து வொர்க் ப்ரம் ஹோமு
சோ உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியு உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண குடுக்க முடியு அப்டின்னா நீங்க வந்து நீங்க அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரொம்ப ஈஸி உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி நீங்க ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியங் கெடையாது ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணு நீங்க தமிழ்நாட் ல இல்ல இந்தியால எந்த பொருள் வந்து அதிகமா வாங்கப்படுகிறது விக்கப்படுகிறது அமேசான் ஃப்ளிப்கா உங்களுக்கு டெமா டிமாண்ட் இருக்கிற பொருள் சின்ன பொருள் காஸ்மெட்டிக் ஐட்டமா இருந்தாலு சரி எதோ ஒன்னு எந்தெந்த பொருள்கள்லா உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு அப்டின்னு நெட்ல அடிச்சா வந்துரு அந்த பொருள் நம்மனால வாங்க முடியுமா ஹோல்சேல்ல எங்கயாச்சு கெடைக்குமா அப்டின்றது வாங்க்கணு வாங்கிட்டு அது வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஆடா போட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இதுல போட்டீங்கன்னா அந்த பொருள் நெறைய விக்கும்போது உங்களுக்கு ஒரு இது கெடைக்கு எனக்கு இந்த ஆப்க்குள்ள எப்பிடி போணு எப்டி இது பண்ணணுன் தெரியாது எனக்கு ஆனா யூ டியூப்ஸல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பிடி எப்பிடி அந்த அந்த இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்லா எப்பிடி வாங்கலா எப்பிடி விக்கலா நீங்க பேக் பண்ணி அனுப்புற மார இருக்கு அந்த பொருள் உங்க வீட்லதா இருக்கு அவங்க சொல்ற அட்ரஸ்க்கு நீங்க டப்பால போட்டு அனுப்புற மார இருக்கு ஆனா நீங்க ப்ராடக்ட் செலக்ட் பண்றது வந்து ஆ ரெக்கொயர்மெண்ட் அதிகமா இருக்க மார இருக்கணு பிரைஸு மிட் ரேஞ்சுல இருக்கணு எல்லாத்த விடோ ஓரளவு ஒர்ருவா ரெண்ட்ருவா கம்மியா குடுக்கற மார இருக்கணு அது எந்த பொருள் வேண்ணா இருக்கலா ஆனா எந்த பொருள் வேண்ணா இருக்கலா ஆனா அது வந்து மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட்ல இருக்கான்னு பாக்கணு அது ஒரு பொருள் இல்ல எத்தன பொருள் வேண்ணா விக்கிலா இது சிம்பிள் மத்ததெல்லா நீங்க வேல பாக்க ற மார நெறைய நெட்ல கேட்டா த இது பண்ணு கெடைக்கு நா சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயோ கொஞ்ச மெனக்கெடு கொஞ்ச கத்துக்கணு மெனக்கெடனு கொஞ்ச ஆரம்பத்துல ஒரு மார இரு க்கு மாரி கடியாக இருக்கு பட் ஆனா உங்களுக்கு இது ஆயிட்டீங்னா ஈஸியா வந்துட்ருக்கு
நல்லது நல்லது நானு முயற்சி பண்ணி பாக்குறே எனக்கு
உங்க ஏரியால எது ஃபேமஸு அத கூட நீங்க சேல் பண்லா இந்த பொருள் எனக்கு வந்து எங்க ஊர்ல கெடைக்கு எங்க ஊர்லதா கெடைக்கு எங்கயு கெடைக்காது அப்டின்னு அந்த பொருளையு நீங்க வந்து இது பண்லா ஆ ரெக்கொயர்மெண்ட்டு அதிகமா எ தேவப்படுதா அப்பிடின்ட்டு நெறையா ஃபி ளிப்கார்ட் அமேசானுமு இல்ல அந்த அந்த எத்தனையோ இ நெறைய வெப்சைட்ல இது பண்லா அந்த வெப்சைட் நமக்கு ந இந்த வெப்சைட் சொல்றே நமக்கு நல்லா தெரிஞ்ச வெப்சைட் சொல்றே இந்த ஆ இந்த இந்த கிளாத்து இந்த இது கார்மெண்ட்ஸ்க்கெலா வருது பாரத்தீங்களா அந்த மாரி இது அது கூட வாங்கி விக்கலா நீங்க நீங்க வெளில போய் செருப்பு வாங்கி விக்கிலா எல்லாமே வாங்கி விக்கிலா அந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணு அந்த அந்த இத பத்தி தெரிஞ்சுக்கணு நீங்க நெறையா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோட நம்ம இன்ஃபர்மேஷன் நெறைய கலெக்ட் பண்ணணு ஒரு ப்ராடக்ட செலக்ட் பண்ட்டீங்கன்னா ஏ டு ஏ டு ஜெட்டு அது டைம் கூட எடுத்துக்கலா ஆறு மா ஒரு வருஷங் கூட பட் அதுல பத்தி உங்களுக்கு நல்லா விஷயோ தெரிஞ்சிருக்கணு அவ்ளதா
நல்லதுங்க நல்லது ஆ சரி அப்ப நானு முயற்சி பண்ணி பாக்குறே நானு இந்த மாதிரி முயற்சிலா பண்ணி ட்டுதா இருக்கே வீட்ல இருந்து வேற எதாவது ஏர்ன் பண்லா அப்டின் சொல்லிட்டு எனக்கு அந்த முயற்சில கெடைச்சதுதா இந்த ஆப்பு
இது வந்து டெம்பரவரிதா நா நெனைக்கிறே இதுல வந்து ஆமா அது நீங்க அதுதா சொல்றே நா சொல்றது ஈஸியா நா சொல்றது கொஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணு இது ஒரு ஈஸியான இது இல்லன்னா மத்ததெல்லா வேல பாக்கணு கம்ப்யூட்டர்ல உக்காந்து வேல பாக்கணு லேப்டாப் உக்காந் நீங்க பொருள் வாங்கி விக்கிறதுதா ஈஸி